ஹலோவ் சொல்லுணே
தம்பி வணக்கோ தம்பி
ஆ சொல்லுணே
அ ஒன்னூல்லப்பா நம்ம ஏரியால வந்து ஆ டெங்கு காச்சல் அதிகமா வந்துருச்சு அந்தன்ட்டு ஒரு இது ஒன்னு போயிட்ருக்குது வா
ஆ
அதா அந்த கொசு உற்பத்தியாலருந்து டெங்கு காச்சல் அதிகமா ஆயிடுச்சு அப்டின்னு சொன்னாங்க
ம்
அத தடுக்றதுக்கு என்ன பண்றதுன் தெரீல
ம் கொசு மருந்து அடிச்சு விடுவோ வந்து ப்ளீச்சு இதெல்லா போட் டுட்டு சுத்தம் பண்ணி விடுவோ எடத்த ஆ எடத்த சுத்தம் பண்ணி உட்டாலே மேக்சிமோ கொசு வராது மழ்க்கயா
அயரு இந்த வாளியில தண்ணி ரொம்போ நாளா தேங்கி நிக்கிறது ஏனா அந்த மாரி இந்த பக்கத்துல அந்த இதுலப் போட்டோஸ் போட்றாங்க பார்றா
ஆ
வீட்ல உபயோகோ பண்றது அந்த மாரி பொருள்ல தா வந்து நற் தண்ணிய தேங்கண்ணே இப்டிலா கொசு முட்டைய உட்டு கொசு தாங்க மட் முடியாம கொசுகடி தாங்க முடியாம மக்கள்ல்லா வந்து டெங்கு காய்ச்சல் வந்த மாரி சொல்றாங்க உம்
உம்
முன்னாடி எம் ஆர் இன்ச்சு இப்ப எவ்ளோ இருக்கு பாத்தியா
ம்
ஆ அந்த மாதிரி போயிட்டுருக்கு பிரதர். மக்கள் எல்லா வந்து நெறயா அந்த முகாம்ல போயிட்டு எல்லா போயிட்டு செக் பண்ணதுல வந்து டெங்கு காய்ச்சல இருக்குதுன்றாங்க, நூறு மக்கள்க்கு வந்து முப்பது சதவீதம் பேருக்கு டெங்கு காய்சலாம்.
முப்பது பேருக்கா?
முப்பது சதவீதம் பேருக்கு டெங்கு காய்ச்சலா இருக்குன்றாங்க, நம்ம ஊர்ல நூத்து பே , இப்பதான் வந்து ஒரு ச நியூஸ் வந்துச்சு இந்த மாரி இந்த ஊர்ல அதுவும் நம்ப ஊர்ல தான் வந்து மாவட்டத்திலயே நம்ப ஊர்லதான் வந்து டெங்கு காய்ச்சல் அதிகமா இருக்குது அப்டின் சொல்ட்டு நியூஸ் வந்திருக்கு, அது எப்டி சரி பண்றது என்ன பண்றது
இப்ப வந்து இத உடனே பண்ணி ஆவணும்.
வாரம் வாரம் நம்ம வந்து கொசு மருந்து அடிக்
கிளீன் பண்ணிட்டே இருக்கணும், இந்த துப்பரு பணி அத அவங்கள்ட்டே சொல்லணும், ஊர கிளீனா வச்சுக்கிங்க அப்டின்னு.
ம் ம் ம்
அவங்க அவங்களுக்கான ஏரியா இருக்கும், அந்த ஏரியாவ கிளீனா வச்சுக்கிட்டா போது, அவங்க எல்லார் வீட்லியும் நம்மளும் சொல்ணும் குப்ப போடாதீங்க அப்டின்ட்டு. அவங்களும் கிளீன் பண்ண அவங்க வேலயா அவங்க பாப்பாங்க, நம்மளும் அவங்களுக்கு வந்து அ ஹெல்ப் பண்ணணு.
ஆமா, ஆமா. இந்த துப்புரவு பணியாளர்களெல்லா வராங்க, வந்து அவங்க சரியா அவங்க குப்பய எடுக்க மாட்ட பண்றாங்கன்ட்டு ஒரு கம்ப்ளைன் வருது, குப்பத்தொட்டி ஃபுல்லா நொம்பி போயிட்டு அதுலருந்துல்லா வந்து, அ கொசு வந்து பரவுது. அதுல ஃபுல்லா அழுகி போயிட்டு புழுலா வச்சு ஒரு மாரி ரொம்ப இதா இருக்குது அப்டின்றாங்க, மக்கள் லா நெறய வந்து றாங்க, நா நம்ப வந்து ஆ ஊரு அ இப்ப நிர்வாகி என்றனால நம்ப எதனா பண்ணணு. இத நம்ப வந்து மேலெடுத்து கொண்டு போகாம, நம்மளேதுனா கொஞ்ச இவங்களுக்கு பண்ணாதா அவங்களால முடிஞ்ச நம்ப
இதலா சொல்றதுக்குள்ள நாளாய்டு
ரொம்ப அது தீவிரமாயிருனு பாக்குறதா இருக்குது. அதனால வந்து
ஆள் வச்சு கிளீன் பண்ணிட்டு கொசு மருந்து அடிச்சோ
நம் மக்களை தேடி மருந்தகம் அப்டின்னு சொல்ட்டு ஒன்னு இருக்கு பாரு
வந்து தொடர்ந்து கொசு அடிச்சாதா கொசு மருந்து அடிச்சோ சொன்னோனா, அது கொஞ்சோ கியூர் ஆவு அதுக்கப்பறோ மாச சத்துக்கு ஒரு தடவ அடிச்சா போது ஏனா மூன் நாள் அடிச் சதா இது கொசு எல்லாமே காலியாவு.
இல்ல பா இப்ப பிளீச்சிங் பவுட்ரு லா எல்லா இருக்குது, நம்ப இதுல எடுத்துட் வந்து போட்டாங்க.
அதா சுத்தம் பண்ணிட்டு அந்த அழுக்கா உள்ள எடத்துல லா பிளீச்சிங் போண்ணு.
வாட்ரு வச்சு ஃபுல்லா ப்ளீச்சிங் பவ்ட்ர போட்டுவுட்டோனா அது ப்ரெச்சன இல்ல, அது இல்லாம இந்த கலப்படோ அந்த மார்லா இருக்க கூடாதுப்பா, சுத்தமா ப்ளீச்சிங் பவுட்ரு, நல்ல ப்ளீச்சிங் பவ்ட்ரா வாங்ட்டு வந்து மொத்தமா ஏரியா ஃபுல்லுமே போட்டுவுட்டு கொசு இல்லாம பாத்துக்குணு, அதே மாரி அந்த தண்ணி லா இருக்கு பாரு, அந்த தண்ணி சுத்தமா வர்ல அதனாலயு டெங்கு காச்சல் வரோனாங்க
டேங்க்ல ஏத்தி டேங்க்லேந்து வர்றதா?
அ டேங்க் ஃபுல்லத்தியு க்ளீன் பண்ண சொல்லி ப்ளீச்சிங் பவ்ட்ர அடிச்சு தெளிச் சு நல்லா க்ளீன் பண்ணிட்டு, அதுக்கப்பறமா தண்ணிய தொறந்துவுட்னு. குடி தண்ணி வந்து சுத்தமா அ இருக்கணு அதே மாரி இவங்க சுடு தண்ணி எல்லா வந்து கொதிக்க வெச்சு குடிக்கனுன் சொல்ணு இந்த பப்பாளி எலையலா போட்டு
ஆமா ஆமா ஆ இது பவ்ட்ரே வந்து ப்பாங்க கவுர்மெண்ட் வந்து இப்ப ஃப்ரீயா குடுப்
குடுத்தே அதா கவுர்மெண்ட்டு ஃப்ரீயா குடுக்குறாங்க
அ அந்த வந்து கொடுத்ததே போது பப்பாளி எல இப்ப நம்ப இதுவ் வீட்ல இருக்கிறவங்க பா பாப்பாளி பழ பறிச்சுடுவாங்க
அதா இப்ப நிலவேம்பு காசாயு சொல்றாங்கல்ல
அதான்
அந்த மாரி நிலவேம்பு கஷாயம் போட்டு மக்களுக்கு நாமளே வந்து எல்லாத்துக்கும் குடுப்போ எல்லா வாங்க வந்து நிலவேம்பு கசாய குடிச்சிட்டுபோங்க
செல பேர் வரமாட்டாங்க அதுக்காக கசக்கும் அப்டின்ட்டு வரமாட்டாங்க
நம்ப என்ன பண்றோனா கேன்னு வச் ச்சுக்கிட்டு தள்ளு வண்டி இருக் வரு மீன்பாடி வண்டி அந்த மாரி மீன்பாடி வண்டில ஏத்திக்கிட்டு வீட்டு வீடு எல்லா கம்பல்செரி இத குடிச்சே ஆகணு அப்டின் சொல்ட்டு மக்களுக்கு நாமளே போய் குடுப்போ ஏ அவ்ங்க வந்துதா குடிக்கணுன்னு நம்ப ஒன்னு இல்லல்ல நம்பளே போய் குடுப்போம் நம்பளே போயிட்டு குடுத்து எல்லாத்துக்கும் கொஞ்ச அந்த நோய் எதிர்ப்பு சக்திய அதிகப்படுத்துவோ அது வந்துச்சு நாலே டெங்குன்னு இல்ல எந்த நோயுமே வராது இப்ப நம்ம அந்த அந்த பேரிடர் கால வந்துச்சு பாரு கொரோனா டைமு அந்த டைம்லலா இந்த மார்லா பண்ணிட்ருந்தாங்க அதுக்கப்ற அது மோ போனதுக்கப்ற யாருமே அந்த கசாயம் அத பத்தி இத பத்திலா யாரு இது பண்றதே இல்ல இந்த பப்பாளி எலைலா வந்து அவ்ளவும் நல்லது கசாயம் வச்சு குடிச்சா வந்து எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துன்றாங்க அது யாரும் பண்ண மாட்டன்றாங்க வாசல்ல இப்பலா யாரு சாணி தெளிச்சு கோலம் போட்றதில்ல கொஞ்ச நேர தாக்குப்புடிச்சுட்டீங்கனா இந்த ஒ ஒன்னே ஒன்னுதான் முடிஞ்சிரு
ஆமாம்
அதா இந்த கசாயம் இதெல்லா வந்து போட்டு குடிக்கணு யாரு அத பண்ண மாட்டேன்றாங்க அதனால நாம்பளே வந்து இத நம்ம கையல எடுத்துப்போம்
தராது
இதெல்லா நம்ம யாருகிட்டையு கேட்கணுன்னு அவசியமு இல்ல நம்ம இத இது பண்ணி முடிவு பண்ணி எடுத்துக்கிட்டு எல்லாத்துக்கு வீட்டுக்கு வீடு போய் குடுக்க வேண்டியதா அது என்னைக்குன்னு பாப்போ ஒரு வாரம் ஒரு ஒரு ஞாய்த்துக்கெழம அதுவுமா நம்ம இத இது பண்ணுவோ ஒரு ஞாய்த்துக்கெழம நம்ப இது பண்ட்டோனா நேரா எடுத்துட்டு போய்ட்டு குடுத்தோனா எல்லாருமே அப்ப வீட்ல இருப்பாங்க சின்ன பசங்க பெரியவ்ங்க எல்லாருமே வீட்லதா இருப்பாங்க எல்லாத்துக்கும் குடுத்து விட்டானா கம்பல்சரி இது குடிச்சு ஆகணு அப்டின்ட்டு குடுத்துட்டு நம்ம இது பண்ணோமா அப்றம் வந்து நம்ப இது இருக்குள்ள அந்த மினி பேபிக்கு கட்றாங்கள்ல மினி க்ளினிக் கேம்பு அந்த மாரி அந்த கேம்புக்கு போயிட்டு எல்லா செக்கப் பண்ணிக்குவாங்க அப்டின் சொல்ட்டு அந்த கேம்பு போட்ற ஏங்க என்னைக்கு கேம்பு போட்றாங்களோ அன்னைக்கு வந்
ஒன் வீக் வந்து அங்க ஸ்டே பண்ணி நம்ப ரெடி பண்ணி குடுக் க்கனு
ஆமா அது ஸ்டேப் அது நம்ப ரெடி பண் ட்ற கூடாது கவுர்மண்ட்லே ரெடி பண்ணி அவ்ங்க பண்றடாங்கன் வையே இது யாருக்கு தெரிய மாட்டேங்குது இந்த மாரி வந்து அங்கே கேம்பு போட்ருக்காங்க ஸ்ரீகாந்து கண் பரிசோதனை ஒடம்புநிலைய அஹ் இது அம் ஒடம்பு செக் பண்றக்கடுத்து செக் பண்ணிக்கிறது அப்டின் சொல்ட்டு யாருமே தெரிய மாட் நம்ம என்னா பண்ணுவோ கேம்பு போட்டாங்க ஏனா நம்ப ஊர்லதா அந்த முப்பது சதவீத வந்து டெங்கு காய்ச்சல் அதிகமா இருக்குதுன்றாங்க அதனால கம்பல்சரி நம்ப ஊர்ல போடுவாங்க கேம்பு போட்டாங்கனா அவ்ங்க வந்து தெரிவிக்கலனாலு இன்ஃபார்ம் பண்ணலனாலு நம்மளே வந்து அந் மக்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்றோ ஒரு ஆட்டோ வெச்சு மைக்கு கட்டி இன்ஃபார்ம் பண்றோ இந்த மாரி இங்க கேம்ப்பு போட்றாங்க இந்த மருத்துவ முகாம் போட்ருக்காங்க எல்லாரு போயிட்டு இத செக் பண்ணிவாங்க ஜொரங்கிறோ எதனா இருந்துச்சுனா நேரா போங்க போயிட்டு செக் பண்ணி மருந்து மாத்தர வாங்கிக்கோங்க அப்டின் சொல்ட்டு நாமளே வந்ட்டு இன்ஃபார்ம் பண்ணிறோ இன்ஃபார்ம் பண்ணி அவ்ங்களுக்கு இது பண்ண வச்சிருவோ என்ன சொல்ற
ஆமாம்மா
சொல்லுப்பா அதுக்கு நம்ப என்ன பண்லான்ட்டு எதனா ஒரு ஐடியா சொல்லு
இது ஃபஸ்ட்டு கேம்ப் போட்னு அப்பற என்னன் பாப்போ கேம் போட்டதுக்கு அப்புற எல்ல எல்லாரும் வந்து அவங்ள செக்கப் பண்ணுவாங்க
ம்
அப்டி சில பேர் வயசனவங்க வர முடியாது அது வண்டி வச்சு நம்ம விட்டுட்டு போற மாறி இருக்கு
ஏன்னா அடுத்த வார வந்து கேம்ப் போடுறதா சொல்லிட்டு இருந்தாங்க மருத்துவ முகாம் போடுறதா சொன்னாங்க டாக்ட்ரு நம்மட்ட சொல்லும் போது நம்ம மருத்துவ முகாம் போட்டாங்னா ஊர் பொது மக்களுக்கு தெரிவிச்சிருவோ தெரிவிச்சு அவங்க போய்ட்டு அங்க செக் பண்ணிட்டு அவங்க இது பண்ணிக்கிட்டு சரியாப்பா
இப்போ காலைல வந்து அந்த கொசு மருந்து அடிக்கிறதுக்கு வர சொல்றாங்க
சரிப்பா
ஆஹ் கல்லன் ஹ அவங்க வந்து அடிச்சத்துக்கப்றோ பீஸ்ல போட்டு சுத்த பண்ணிவுட்டுற
சரி சரி ஓகேப்பா
ஆஹ்
சரிப்பா கால்ல பாப்பேன்
ஆஹ் சரினா
சரிப்பா